ஹலோ
வணக்கம்
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே சாப்ட்டாச்சா
ஆ முடிஞ்சுது அ என்னது டீ டைம் முடிஞ்சுது
டீ டைம் முடிஞ்சிருச்சு அ நைட்டு இரவு உணவு
இரவு உணவு இதுக்கப்றோ தா தயார் பண்ணனு அதா நம்ம வீட்ல குட்டீஸ் இருப்பாங்களே அவுங்க குடுக்குற பிளான் தா அவுங்
ஆ அவுங்க குடுக்றதா ஆமா அவங்க சொல்றதா அவுங்க எ தாவது ஒரு ரெண்டு வாய் எக்ஸ்ட்ரா சாப்ட மாட்றாகளான்னு ஒரு ஆதங்கத்துல செஞ்சு குடுக்குறோ
ஆமா நம் ம்ம என்ன செய்தாலு அம்மா இதே தோச தானா இதே சட்னி தானா அப்டிம்பாங்க ஆனா சட்னில என்ன வெரைட்டி கண்டுபுடிக்கறதுன்னே தெர்லங்க
ஆ நம்பளா சேத்துக்க வேண்டிதுதாங்க நம்மகிட்ட என்ன இருக்கோ அத சேத்துக்க வேண்டிதா
அதா அதா அப்டிதா போட்றது எதா டிஃப்ரெண்டா நாமளே ஒரு பேர வச்ச ச்சு ஒரு சட்னிய மிக்ஸ் பண்ணி அரச்சி
டாங்கனா கொத் கொத்தமல்லி இல்ல புதினா ஆட் பண்ணிக்கோங்க கார சட்னி கேட்டாங்கன்னா கார சட்னி போட வேண்டியதா அவுங்க சாப் டா போதும் ன்னா செய்யரத்
ம் ஆமா அதா அது தோசை அப்டிங்கறது ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கு அது தோசை இல்ல ஏதாவ்து ஒரு வெரைட்டியா பண்ணி குடுத்துட்டா
அப்புற ஒரு தோசைக்கி எதையோ ஒன்னு கட் பண்ணி போட்டு கொஞ்சொ கலர்ஃபுல்லா குடுக்க வேண்டியதா
ஆமா அது சின்ன கொழந்தைங்களா இருக்கும் போது தாங்க அவுங்கள அப்டி ஏமாத்த முடிஞ்சுது
நம்ப என்ன குடுக்குறோமோ அத ஏமாத்தி சாப்டுட வெச்சில்லா ஆனா இப்ப ஆஹா
ம் அ
நம்பள அவுங்க ஏமாத்தி சாப்ட வச்சிடுவாங்க
ஆமா இந்த பூன தோச ஏன தோச குட்டி புள்ளைங்களா இருக்கும் போது சரி என் பையென்ல்லா ஒரு மூணு வயசு அப்டி இருக்கும் போது அப்டி குடுப்ப இப்பல்லா அப்டி ஏமாத்தெல்லா முடியாது
ம் நம்பதா ஏமாந்து நிக்கிணு
ஆமா
ம் சமையல்லா எல்லாமே நல்லா சமைப்பீங்ளா
ஓரளவுக்கு ரொம்ப நல்லாலா சமைக்க மாட்டே ஓரளவுக்கு சமைப்பே ஆனா நான்வெஜ் நல்லா சமைப்பே வெஜிடேரியன் தா எனக்கு கொஞ்ச சரியா வராது நான்வெஜ்ல பிரியாணி செய்வ அப்புறோ அப்ப்ரானண நல்லா பண்ணுவே எல்லா மோஸ்ட்லி எல்லாமே பண்ணுவே நான் வெஜ்ல
ஓகே ஓகே எல்லாவஸ் நான்வெஜ்ஜுங் கெடைக்குமா நீங்க இருக்க ஏரியால
ஆ எல்லாமே கெடைக்குங்க முக்கியமா வந்து மீன் நல்ல கெடைக்கூ ஆமா மீன் அதிகமா கெடைக்கூ
ஆ ஆ எங்க ஏரியால கூட கடல் வாழும் உயிரின னங்கள் அனைத்தும் கடைக்கும் எது வேணுனாலு நம்ப விருப்பப்பட்ற டைமுக்கு வாங்கி சமச்சி சாப்புலா
ஓகே அதுதா அப்டியே பழகிட்டோ வேற கொழந்தைகளு அப்டி பழகிட்டாங்க அத பெரும்பாலு அசைவ் உணவுகள் நல்லாவே சமைப்பே அது ஒரு நாளைக் க்கி வேற ஞாயிற்றுக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமைனாலே இந்த சமையல் ஆமா அதா நடக்கறது ஓடுறது பறக்கறது எல்லா லிஸ்ட்டு வரு எல்லா சமைக்கணு
அ
அப்டி தா போவு ஞாயிற்றுக்கிழம ஆனாலே
ஆ
அ அப்டி
சரி சரி தோழி பசங்களுக்கு ஹெல்த்தியான உணவு குடுங்க கம்பல்சரி
கண்டிப்பா
எப்பயும் போலதா இன்னிக்கி போச்சி நாளைக்கி தா கொஞ்சோ ஹெவியா போகு
ஓ லீவு அப் அப்டிங்கிறதால்லிங்ளா
ஆமா லீவு ஒரு பக்கம் சண்டே ஒரு பக்கம் காலைல டிஃபன் காலை உணவுக்கு ஒண்ணு கேப்பாங்க மதிய உணவுக்கு ஒண்ணு கேப்பாங்க இது பத்தாது நைட் ட்டுக்கு ஒன்னு கேப்பாங்க நாளைக்கு ஒரு நாள் கிச்சன்லயே போயிடும்
கண்டிப்பா அது ஞாயிச்சு கிழுமனாலு எல்லா இல்லத்தரசிகளுக்கு அப்படி தா போல
ஆமா மத்த அஞ்சு நாள்ல நம்மதா ராணின்ற மாரி இருக் க் கு என்ன வே எது இருக்கோ சமச்சு குடுத்து அனுப்ச்சு வுட்டுறோ ஆனா மத்த டைம் ல பண்ற அளவுக்கு சண்டே முடிய மாட்டேன்து அந்த ஞாயிற்றுக்கிழமன்றது ரொம்ப கடுமையான உழைப்பு தேவப்படுது
ஆமா அப்படி இருந்தாலு அத பொழுதுபோக்குக்காக என்ன அப்படி டிவி நிகழ்ச்சி எல்லா பாப்பீங்க
டிவி நிகழ்ச்சிலா அவ்வளவா பாக்க மாட்டோம் எனக்கு ஒரு ரெண்டற வயசுல ஒரு பையன் இருக்கா அவன வச்சுட்டு டிவி நிகழ்ச்சில்லா பாக்க முடியாது ஆமா சமைக்கிறது அவருக்கு ஊட்டுறதுக்கே ஒரு மண் நேரம் ஆயிடும் அந்த ஒரு மணி நேரம் விட்டா நல்லா தூங்கி எழுந்திருக்கலான் தோணும்
உம் குட்டி பசங்களுக்கு ஊட்டுறதுன்னா ஒரு
ஐய்யோ ஆமா வாய்லையே வச்சுட்டு இருப்பாங்க அத முழுங்குடா முழுங்கு டா முழுங்குடான்னு கத்த வேண்டியதா இருக்கு என்னத்த பண்றது அதுவே ரோட்ல விட்டோன்னா ஒடனே முழுங்கிடுவாங்க
ம் அதுதா என் பையன் கூட அப்படிதா இருப்பா சின்ன பிள்ளையில இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இருப்பா விழுங்குடானா அத அந்த பக்கம் ஷிப்ட் பண்ணுவா
அதேதா
அப்டியே கூட சுத்திக்கிட்டே இருக்கணு
ஆ அதுங்க கிட்ட கத்துறதுக்கே சரியா இருக்கு
ஆமா மத்தபடி இசை கேக்குறதெல்லா பழக்கம் இருக்குதுங்களா மியூசிக்கு
ஆ இருக்கு இருக்கு ப காலைல எல்லா வேலையு கட கட கட கடன்னு செய்யணும்னா ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பாட்டு போட்டு வுட்டா போதும் கட கட கடகட முடிச்சு யாரும் தொந்தரவு பண்ணாம ஒரு பாட்டு மட்டும் போட்டு வுட்டாங்கன்னா போதும் நா பாட்டு என் வேலைய பாத்துருவே நடுவுல தொந்தரவு குடுத்தாதா எந்த வேலயு செய்ய முடியாது
எனக்கும் அப்டிதா காலைல எழுந்து கண்டிப்பா
அதே மாரி மைண்டு செரியில்லனாலு ஏதா ஒரு பாட்ட வச்சு விட்டு கேட்டுட்டே இருந்தோன்னா அந்த நாள் நல்லபடியா போயிடும் நமக்கு இருக்க ஒரே டைம் பாஸு அதுதான
ஆமா டைம் பாஸு அதே மாரி மோட்டிவேஷனு அதாங்க ஒரு சில பாட்டுல்லா கேட்டா ஒரு மோட்டிவேஷ்னே வரும் அ நம்பளு ஒரு ஒரு பாட்டு எது தெரியுங்களா இந்த நயன்தாரா ஓடது இதுவும் கடந்து போகுன்னு ஒரு பாட்டு வரும் தெரியுங்களா அது அப்டியே ஏதாது ரொம்ப கஷ்டமா இரு ஆ நெற்றிகண் படம் அந்த பாட்டு ஆ கண்டிப்பா இதா அது எப்பவாது போட்டு வுட்டுருவோ அந்த மாரி
ஏதாது ஒரு மோட்டிவேஷன் லேடிஸ்காக இருக்குது அது வரைக்கும் சந்தோஷம் தா
உஹும் அந்த மாரி பாட்டெல்லாம் அப்படி பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாலே இந்த இதெல்லா மறஞ்சு போயிடும் அதே மாரி வந்து வேலை வரும் பாருங்க சுறுசுறுப்பு அவ்வளோ ச செய்து முடிச்சிடலா ம் அதா பொழுதுபோக்குன்னா அ படங்கள் இல்லங்க
ம் ம் செரி செரி அதனால டைம் பாஸ்ன்றது ஒண்ணு நமக்கானா அதுதா ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுனா கூட நா செலவு பண்ணுவனா இல்லையா ம பண்ணமாட்ட டிவி ரிப்பேர் ஆகச்சுனா ஒடனே செலவு பண்ணிர்ன்னு
ஆயோ டிவி இல்லனா எங்க வீட்ல டிவி ஓடிக்கிட்டே இருக்குங்க எப்பமே ஆஃப் பண்ணவே மாட்ட பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடு வாங்கலா அப்றோ தனியாருப்பே தனியாருக்கம் போது நா பாக்கறோனோ இல்ல பாக்கலா மாட்ட பெரும்பாலு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டேதா இருக்கு முக்கியமா என்னா விஜய இந்த என்னது விஜய் தொலைக்காட்சி இருக்குல அதுதா பாப்பனே நா அது எப்பமே ஓடிக்கிட்டே இருக்கு ஆமா ம் கூட யாரோ இருக்க மாரி பேசிக்கிட்டு இருக்க மாரி இருக்கு
ஆமா ஆமா அது இல்லன்னா நமக்கு என்னமோ எப்டி சொல்றது எதையோ எழந்துட்டா மாரி ஒரு ஃபீல்
ஆ அதேதா நானாதா சொல்றது டிவி அப்றோ என்னது வாஷிங் மிஷுனு இது ரெண்டு இல்லாம என்னால இருக்கவே முடியாதுங்க துணி துவைக்கறதாங்க பெரிய வேல இருக்கறதுல அப்பப்பப்பா அதுவு பிள்ளைங்க உங்களுக் சின்ன பிள்ளைங்கறதால தெரில
ஆ
பசங்கலா வந்து பெரிய பிள்ளைங்கள்லா ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்துட்டு அப்பா அவங்க நம்ம அனுப்புறோ பாருங்க அது அப்டியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்டி பியூரா அனுப்புவோ திரும்பி வரும்போது ஆமா இது எந்த கலர் சட்டடா அப்டின்னு கேட்குற அளவுக்கு வருவாங்க
அதா அதா அதுவு அந்த அளவுக்கு வெயிலு ஜாஸ்தியா இருக்குலப்பா
ஆமா
வேர்வ வந்துட்டேருக்கு கொழந்தைங்க எவ்ளோ கஷ்டமா இருக்கு சொல்லுங்க இப்ப வீட்ல இருந்த கால்ல ஒரு ட்ரெஸ்சு ஈவினிங் ஒரு ட்ரெஸ் ஸு இந்த மாரி ஒரு ட்ரெஸ் மாத்திக்கோங்க இப்ப இந்த ஸ்கூல்ன்ற றனால அது ஒரே ட்ரெஸ்லருக்கறதுனால அதுகளுக்கு எவ்ளோ ச இதுவாருக்கு அது சில டைம்ல அவர் மாரி அறுவெறுப்பாவே இருக்கு ஒரு பத்து நாள் வெய் ட் பண்ணி ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்கலா
ஆமாங்க நானு மொதல்ல நனச்ச எ என்னடா இது நல்ல மழ பெய்து பரவால ஸ்கூல் தொடங்கட்டனு நெனச்ச இப்ப தாங்க வெயிலே இவ்ளோ நாள் கூட ஒன்னு தெரில ஆ பா தூங்க முடில இன்னைக்கி
சென்னையில திங்க கெழமலருந்தே ரொம்ப வெயிலுங்க
ஆ அததா
இந்த டைம்ல அதுவு அந்த பன்னெண்ற மணிக்கிப் ப்ரீ கே ஜி எல் கே ஜி பசங்களெல்லா கூட்டிட்டு வருவங்க பாரு அந்த கொழந்தய வெயில்ல அது அத விட கொடுமங்க அந்த கொழந்தைங்களு அந்த வெயில்ல வருதுங்க பாருங்க ரொம்ப கஷ்டோ ஒரு பத்து நாள் இவ்ளோ நாள் தா இப்பன்னா அதுங்கன்னா எடுத்தோன சென் டமா அடிக்க போதுங்க ஒரு படிக்கிற புள்ளைங்க படிக்கதா போதுங்க படிக் படிக்காத புள்ளைங்க படிக்காமதா இருக்க போதுங்க அது ஒரு பத்து நாள் நிதானமா தொறந்துருக்கலா
அதேதா
அதா எ பையெல்லா ஸ்கூலுக் போற நெலமைல இருந்துதிருந்தானா நா பத்து நாள் கலிச்சிதாங்க அனுப்பிருப்ப வெயில் தாழ ஏனா கொழந்தையோட ஹெல்த்து கண்டிஷனு எப் ப்படி இருக்கோனு சொல்ல முடியாது பத்து புள்ளைங்களோட பலகும்போது அந்த நால அந்த நேர்த்துக்கு எ ப்படி மாறோனு சொல்ல முடியாது
ஆமா
ஆ எப் ஒரு ரெண்டு நாள் போய்ட்டு வந்தாலே அந்த கொழந்தைங்களுக்கு வயிறு வலி வாந்தி ஜொரோ சளி
ம் ஆமா ஹெல்த்து தாங்க முக்கியோ நானே இன்னிக் கொஞ்சோ வெளில போய்ட்டு வந்த அ ப்பா அவ்ளோ வெயிலுங்க அப்பத நெனச்ச நா நம்மாலாலே தாங்க முட்லியே இந்த கொழந்தைங்கல ஸ் கூலுக்கு அனுப்பியிருக்கமே எப்படி தாங்கு அப்டின் நெனச்ட்டு வந்த ஆமா யோ சில பசங்களா அடிகடி எ பைய சொன்னா நேத்து பசங்க மய்க்கம் போட்டு விழுந்துடானுங்கம்மா அப்டி சொல்லிட்டுருந்தா ஆ கேக்கவே கஷ்டமா இருந்தது ஆமா
பத்து நாள் பொறுத்து தொறந்திருக்லா இல்லனா நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போட்டுருந்தா கூட மத்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சோ லேட்டா ஓபன் பண்ணிருக்கலா வெயில் அடிக்கலங்க அப்டே எரியுதுங்க மொகோல்லா வெளியில போய்ட்டு வந்தா
ஆமா இன்னிக்கி அப்பிடி தாங்க இருந்தது இத நெருப் புல போட்டு வெச்ச மாதிரி இருந்தது வந்து அப்டி தண்ணிய ஊத்துன அது அப்டி எரியுதுதா மொ கோமெல்லா இவ்ளோ நாள் வீட்டுகுள்ளே இருந்துட்டோ வெளில போனா சுத்தமா தாங்கல வீட் டுக்குள்ள வெயில் தா அனல் டேரெக் ட்டா படுது இல்லீங்ளா அப்பா ரொம்ப கொடுமியா இருந்ததுங்க அதா இந்த பக்கமு அப்படிதாருக்கு சென்னையில இருக்க மாரி தா எங்க ஏரியாலியு இருக்கு எங்க பக்குமு அப்டி தா வெயில் ஆனா இந்த திருநெல்வேலி பக்கலா மழை பெய்ரதா சொன்னாங்க
இல்லங்க இங்கியு ஈவினிங் டைம்ல சும்மா க்ளைமேட் அப்டியே மாறுதுங்க ஆனாலு அந்த வெயிலுக்கான இது தாக்கோ கடைக்கில ஒரு ஒரு வாரோ தொடந்து மழ பேஞ்சாதா அந்த வெயிலு ந தாக்கோ அப் ஓசோன்ல ஓட்ட உழுந்துரு ச்சினாங்க சூரியனே ஓட்ட உழுந்துச்சுன்றாங்க இன்னாத்த சொல்றது போங்க
ஆமா எல்லா மனிதர்கள் மாரியே மாறுது கண்டிப்பா கண்டிப்பாக தோழி
ஓகே தோழி வ
நன்றி ம் ந வணக்கம் நன்றி